வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா தோழி
நல்லா இருக்கே தோழி நீங்க எப் ப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நானா காலை ஆ பூரியோ வடக்கறி சாப்ட்ட தோழி நீங்க
நானா தோழி நா சாப்பாடு மாவு கொஞ்சு இருந்துச்சு தோச ஊத்துன சாம்பார் வச்சிருக்கே சட்னி அரைச்சு சாப்டுட்ட மதியானத்துக்கு தா சாப்பாடு இருக்குல்ல தோழி
ம்ம் சரி சரிங்க தோழி எதுமே தொட்டுக்க எதுமே செய்யலையா தோழி
செய்யன்னு தோழி முட்ட இருக்கு க முட்ட வச்சு ஆம்லேட் எதா போட்டு சாப்ட்டுக்கலான் விட்டுட்ட
ம் கணவருக்கு காலையில லஞ்சு கட் ட்டி தரமாட்டீங்களா தோழி
தோழி கணவர் வந்து வீட்ல இல்ல வண்டிக்கு போயிருக்கரு ஆ
சரிங்க தோழி நா சாப்பாடு இன்னு செயல தோழி மத்யனத்துக்கு காலை உணவு மட்டு தா முடிஞ்சிருக்கு மதியானம் இது மேல் தா சமைகண்ணு தோழி
சரிங்க தோழி கொழந்தைங்களா என்ன தோழி பண்ணுது
ஆ கொழந்த மேல போயிருக்கு தோழி அக்கா வீட்ல நா ஏ தங்கச்சி மாசமா இருக்கா சரி அவளுக்கு கூட்டிட்டு போய் அந்த அந்த ஹாஸ்பட்டல காம்ச்சுட்டு இந் பட்டுல அந்த குழுக் கோஸ் டெஸ்ட் அந்த மாரி எடு ப்பாங்க தோழி அந்த டேஸ்ட் எடுத்தோ அப்பறமா அதுல என்ன நா நம்ம அந்த டெஸ்ட் எடுக்கும் போது நம்ம எதுமே செ சாப்ட கூடாது தண்ணியு குடிக்க கூடாது அப்டி சொ சொல்டாங்க அதனால தங்கச்சிக்குடயே இந்த அவ சாப்பிடாம இருந்தா ரொம்ப கஷ்டமா இருந்தது அப் அப்ப கூட என்ன பண்றது நம்மளுக்கு பசி எடுக்குதுன்னு நா பூரி வாங்கி சாப்டுட்ட
அப்படியா தோழி
ஆமா
செரிங்க தோழி பாவோ அவங்க எதுவு சாப்பிடலையா
சாப்பிடல அதுக்கப்பறமா அவங்களுக்கு இட்லி வாங்கி வெச்சிகிட்டோ சரி இந்த டெஸ்ட்ட் முடிஞ்ச அப்புறமா நா சாப்டுருக்கலா அப்டின்டு டெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்பறமா அந்த வேக்சினேஷன் போட்டாங்க அது வந்து ஒரு ச துக் அ அஞ்சாவது மாசத்துல போடுவாங்க போல
ஆமா தோழி ஆமா தோழி
இன்ஜெக்க்ஷன் போட்டாங்க அது போட்டு முடிஞ்சிச்சு அப்பறமா சரி அவங்க ப நெறைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லா ஓப்பன் பண்ணி பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லா கேட்டாங்க செரி ஒரு டீடெயல்ஸ் நம்மகிட்ட அந்த அக்கௌண்ட் இல்ல சரி அத ஓப்பன் பண்ணலா அப்டின்னு சொல்லிட்டு போயிருக்குறாங்க ப்பா அப்டியே வீட்டுக்கு வந் த
அப்டியா
ஆமா தோழி
தோழி நீங்க காஞ்சிபுரம் பட்டு பத்தி என்னா நெனைக்கிறீங்க தோழி
நீங்க சொல்லுங்க எனக் கேக்கல தோழி என்ன சொல்லுங்க
காஞ்சிபுரம் பட்டு காஞ்சிபுரத்துல பட் ட்டு சேல்ஸ் பண்றாங்க
ஆமா ஆமா அது ரொம்பவே நல்லா இருக்கோ அப்டின் நா கேள்விப்பட்டிருக்கே தோழி
நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா தோழி இல்ல வீட்டுல யாராவது யூஸ் பண்ணிர்காங்ளா
இல்ல தோழி நா யூஸ் பண்ணதில்ல அது கொஞ்சோ ரொம்ப அதிகமான வெல அப்டின்ட்டு நா கேள்விப்பட்டே அதுவு அத ரீசேல் கூட பண் பண்ணுவாங்க ஒர் எனக்கு தெரிஞ்சு ஒரு பொடவேல ஒரு ரீசேல் அப்டின்னா அந்த காஞ்சிபுரோ பட் ட்டு இந்த மாரி பட்டு சேலைங்களுக் எல்லா இப் இப்போ ரீசேல் வால்யூ நறிய இருக்கு தோழி
கண்டிப்பா தோலி
இப்போ நார்மல் நம்ம போடவே எ ரெண்டாய்ருபா மூணாயிருபாலா இந்த மாரி எடுத்துருவோ ஆனா இதுவே நீங்க பட்டு சாரி எடுக்கணு போகும்போது பத்தாய்ருபா பன்னெண்டாய்ருபா அந்த மாரி ஒரு வெல இருக்கு தோழி
கண்டிப்பா தோழிஅதுல வந்தந்த கோல்டு ஜரிகை அந்த சில்வர் ஜலி கே ஜர்க்கையில வெச்ருப்பாங்க தோழி அதுதா காஸ்லி ஸ்லியா வரு அமௌன்ட்டு மத்தபடி பாத்தீங்ன்னா பட் சேரியே வந்து ஆய்ர்த்துலந்து ஒரு ஐய்யர்த்து குள்ளவே இருக்கு அதே மாரி வந்து உம் ஆமா தோழி காஞ்சிபுரத்துல ஏன் எடுக்றோன்னா தோழி ஒரு சாரீ எடுத்தோம்னா ரெண்டு சாரீ ஃப்ரீயா இர்க்கொ ரெண்டாய்ருபாக்குள்ள மூணு எடுத்துட்டு வர்லா ஆமா
அப் அப்டியா தெரியாது தோழி எனக்கு
ஆமாங் தோழி அதே மாரி அங்க வந்து ஆஃபர்ஸ் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க பட்டு நல்லா ருக்கூ சாஃப்ட்டா ருக்கூ ஆனா பட்டு
அப்புடியா நீங்க நீங்க வாங்கிர்க்கிங்ல்ல தோழி
ஆ வாங்கயிர்க்கே தோலி
உனம் சூப்பர் தோலி நா ங் காஞ்சிபுரம் பட்டு அப்டின்னாலே அது ரொம்ப வெலை வாய்ந்து ருக்கோ அப்டின்னு நா நென்ச்சிட்ருக்கே தோழி எனக்கு தெரியாது கம்மி வெலலையு இருக்கு அப்டின்ட்டு
அப்டியா தோழி அது கம்மி ரேட்டு தா தோழி ஏ தெனையிலு வந்து ஆஃபர்ஸ் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க காஞ்சிபுரத்துல மட்டு நீங்க ஒரு பர்ச்சேஸ் வந்து ப்ப கல்யாணப் பத் லா நீங்க போய் பண்ணீங்கன்னு வச்சிக்கோங்ள அவ்ளோ ஆஃபர்ஸ் குட்ப்பாங்க அதுவுல்லாம தாரீ அவ்ளோ கொல்ட்டியார்க்கு நல்லார்க்கு சாரீ உடுத்ன மாரியே தெரியாது அது ஒர் அழகா ம்ச் அந்த சரீ இன்னான் தெரியாது அது பாக்கையிலே நம்ம அப்டியே கண் குளிர பாக்ற மார்ருக்கு அவளோ சுப் ப்பரா இருக்கு இந்த சாரீஸ்லா
ஆமா நானு பாத்துருக்கே தோழி அ, நெறைய பேர் கற்றி இருக்கிறது நாப் பாத்துருக்கே அதே மாதிரி நம்ம நெறைய படத்துல கூட நெறைய பேர் கத்துறது நா பாத்திருக்கே இந்த ஆடு கூட நெறைய போடுவாங்க இல்லையா அதுல பாத்திருக்கே ஆனா நானா வாங்கி அது கட்டுல இது வரைக்கு. ஏன்னா நம்மளுக்கு அது ஹண்ட் ண்டல் பண்றதுக்கு சரியா வராது.
கண்டிப்பா அப்படியே தோழி நீங்க ஒரு தடவ கண்டி பாருங்க இன்னைக் வது காஞ்சிபுரம் போனீங்கன்னா அதுல ஒரு ரெண்டு சாரீ வாங்கிட்டு வந்து வச்சு பாருங்க சூப்பரா இருக்கு அந்த சாரீஸ்
ம் செரிங்க தோழி நீங்க சொன்னது நீங்க சொல்லிட்டீங்கல்ல நெக்ஸ்ட்டு ஒரு தடவ போயிட்டு காஞ்சிபுரத்துல வாங்கிடலா. வாங்கிய அது எப்டி இருக் க்கு நாது பயன்படுத்தத்து யூஸ் பண்ணி நா ஸ் சொல்றே தோழி எப்டி இருக்கு இந்த சாஃப்ட்டு அந்த குவாலிட் டியேல்லா எப் அப்டி இருக்கு அப்டின்ட்டு நா வாங்கிட்டு வந் து நா கட்டி உங்களுக்கு சொல்றே தோழி.
அதே மாரி தோழி இப்ப என்னன்னா காஞ்சிபுரம் பட்டு எப்டி தயாரிக்கிறாங்கன்னு தெரியுமா.
இல்ல தெரியாதுத் தோழி உங்களுக்கு தெரியுமா.
ஆ, தெரியு தோழி க காஞ்சிபுரம் பட்டு வந்து ஒரு எலைகள் மாரி இருக் ந்தோழி
செரிங்க தோழி.
எல அது வந்து பெரிய ட்ரம்குள்ள போட்டு வப்பாங்க.
சரிங்க தோழி.
ல்ல வந்து அதுல பட்டு பூச்சு தெரியுமா
தெர்லயே.
பட்டு பூச்சிருக் அதுல பட்டுப்பூச்சு வந்து உருவாகும் தோழி அந்த ட்ரம்குள்ள. நெறைய பட்டு பூச்சிருக் ஒயிட் கலர்ல தா இருக்கோ வெள்ள கலர்ல இருக்கோ அந்த பட்டு பூச்சி அது வந்து என்ன பண்ணுவெம்னா உருவானதுக்கு அப்பறோ அது ஒரு சுடுதண்ணியில போட்டு அதுல வந்து நூலெடுப்போ ஒயிட் கலர் நூலு நல்லா நீட் நீட்டா வரு
சேரிங்க தோலி.
அந்த நூலுனாலதா என்ன பண்றாங்கன்னா அந்த பட்டு பூச்சி உருவாக்குறோ ச்சி சாரி பட்டு சாரீ உருவாக்குறாங்க.
சேரிங்க தோலி.
ஆனா குவாலிட்டியா இருக்கோ சேம் தோலி. நீங்க ஒரு தடவ பாருங்க கண்டிப்பா. பா.
ஆமா ஆனா அது நார்மலாவே நம்ம அந்த பொருள் காட்சி அதுல நா பாத்திருக்கே தோலி ஒரு நூலு. எப்டி உருவாக்குவாங்க அப்டின்னு சொல்லிட்டு அங்கநா. நெறைய வெச்சிருப்பாங்க ஸ்டெப் பை ஸ்டெபு இதுக்கப்புறமா இது இதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ். அப்டின்ட்டு நறைய வெச்சிருப்பாங்க. அந்த அதுலயு நா பாத்திருக்கே நறைய. இந்த நூலு விட்றா மாதி ஒரு பூச்சி. நூல் மீன்ஸ் அது என்னவோ. ஒரு ஜெல்லி மாரி என்னவோ விடுது போலயிருக்கு. அதுல இருந்து அப்டியே நெக்ஸ்ட். டு ஒரு ப்ராசஸ் நெக்ஸ்ட் ஒரு ப்ராசஸ்லே நெறைய ஒரு ப்ராசஸ் இருக்கு நா பாத்தே நம்ம என்ன பண்றோ ஒரு நால்று நால் ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு அப்டியே ஒரு நூல் கெடைச்சிருது. நம்ம ஒரு ஈஸியா வாங்கி நா அது நம்ம தெச்சிறோ ஆனா அது அந்த நூல் எப்டி உருவாக்குறாங்க அந்த மாரி நறைய பேருக்கு தெரியாது.
கண்டிப்பா தோலி ஒவ்வொருத்தங்க ஆனா இந்த மரத்துல இருக்குற பட்டையில நூல் வரு அந்த நூல் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பட் பட்டு பூச்சிதா ஒரிஜினலான நூலு.
ஆஹா.
உம். அது நா படிச்சு இருக்கே பா. பாத்தூ இருக்கே.
ஆஹ நா நா எ பொருள் காட்சில அதுப் பாத்தே தோலி அந்த பூச்சில இந்து எப்புடி அது அந்த நூல் மாதிரி எடுக்குறாங்க அப்புறமா அது துணி எப்புடி பண்ணுவாங்க. அப்புடி சொல்லிட்டு. நறைய நா பாத்துருக்க எக்ஸிபிஷன்ல.
அதே மாரி அந்த பட்டுப்பூச்சி பாத்தீங்கனா அவ்வளோ நீட்டா இருக்கோ ச். நம்ம ஒரு புழு பார்த்தோம்னா அது ஒரு. அதா நெனைப்போல துலி. அந்த மாரி இருக்காது அது. அது பாக்க இப் தா ச் அது ஒரு மாரி இருக்கோ ஆனா அத பாத்தா அறுவறுப்பா இருக்காது நமக்கு கொஞ்சோ பட்டு போச்சு ஒரு புழு பாத்தாலே ஒரு மாரி இருக்கோ தோலி ஆனா வந்து ஏ தெரிய அந்த பட்டுப்பூச்சி பாத் தா மட்டோ எனக்கு அப்டி தோணல
ஓ அப்புடியா ஏன்னா அது நமக்கு தெரியோல தோலி அதுலதா நம்மளுக் அ நம்மள அதுல நூல்ல வருது துண்ணி அதுலுயேதா செய்றாங்க அப்டின்ட்டு நம்முளுக்கு தெரியுது இல்லயா இதுதான நம்ம ஒடம்புல தினசரி பயன்படுத்துறோ ஏன்னா அது நம்ம எ வாழ்க்கைல ரொம்ப ஒரு தேவயான ஒரு பொருள்
ஆமா தோலி
அது தேவயா ரொம்ப தேவ அதுல பூச்சி இருந்தாதா நம்மளுக்கு ஒரு புது பு நூலு அந்த மாரி எது வேணா செய்ய செய்யமுடியோ எப்டி
கண்டிப்பா அதே மாரி அந்த பட்டு பூச்சி கிளாத் வந்து எப்டியிருக்குனா வெறும் சாஃப்டா இருக்கோ ஆ நீங்க பழய சா ஸ்ல்லா பாதீங்னா தெரியோ நல்லா சாஃப்டா இருக்கோ ஆனா முந்தாணி மட்டும் கொஞ்சோ ஹார்டா இருக்கோ அந்த மாரி இருக்
ம்
அந்த மாரிதா அந்த கிளாத்
நம்ம கண்டிப்பா ஒரு தடவ இந்த பொடவ வாங்கி கட்டி பாத்து நா சொல்ற தோழி எப்டி இருக்கு அப்டின்ட்டு உங்ககிட்ட பேச இது ரொம்ப மகிழ்ச்சியா இர்ந்தது ஆ நம மீண்டும் மறுபடியும் தொடர்ந்து பேசலாம் தோழி
கண்டிப்பா தோழி நன்றி தோழி வணக்கம் தோழி